கீங்க என்ன
ஆ கேக்குது கேக்குதுங்க்கா கேக்குது
ஆ வணக்கம்ப்பா ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இரு ஆ எனக்கு நல்லாவே கேக்குது நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நீங்க எப்ரு இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே சாப்டீங்ளா
ஆ சாப்டாச்சு நீங்க
ஆ நானு இப்பதா சாப்பிட்டு வந்தே குட்டி பையனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அதனாலதா கொஞ்சோ லேட் ஆயிடுச்சு நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா இன்னைக்கு புளி கொழம்பு அதுக்கப்றோ கேபேஜ் பொரியல்
ஓ எங்வீட்ல ஓ புளிக்கொழம்பு எங்க வீ நீங்க இந்த புளிக்கொழம்புன் சொன்னத பாத்தா எங்க வீட்லயு புளி கொழம்பு தா இன்னைக் கு என்னதா இத பத்தி பேசுறப்போ ஒரு நினைவுக்கு என்ன வருதுனா எங்கப்பா வந்து ஒரு அட்டவணை போட் டு ஒரு வாரோ ஃபுல்லா எ என்ன சாப்பண்ணுன் சொல்லுவாரு சரிங்ளா அது அத பத்தி நம்ம பேசுவோ நா சொல்றே அட்டவணை போட்டுனா எப்டினா வந்து திங்கட்கிழமை என்ன சாப்பண்ணுன்னா பாத்தீங்கன்னா சாம்பார் இல்னா பருப்புடால் அத வந்து வச்சிருப்பாங்க அ ஆ செவ்வாய்க்கிழம அப்டின் பாத்தீங்கன்னா பச்சப்பயிர் கடஞ்சு ரசோ வச்சு அதுக்கு ஒரு பொறியல் ஏதாவ்து வெப்பாங்க பச்சப்பயிர் இல்லன்னா கொள்ளு கடைஞ்சு ரசோ வச்சு அது ஒரு அ பொரியல் வைக்கணுன் சொல்லுவாங்க அ புதன் கெழமயானா மீன் கொழம்பு அந்த மீன் கொழம்பு கட்டாயோ அந்த நாள்ல இருக்கு வியாழக்கெழம பாத் னா அ இந்த கொண்டக்கடல கத்திரிக்கா போட்டு கொழம்பு இல்லனா வந்து பை பைத்தம் பருப்பு போ ஆஹ்ஹா அச் அந்த காராமணி பயிறுன் சொல்வாங்ள அத பண்ணி அது போடுவாங்க இல்னா பாசிப்பருப்பு போட்டு பாசி பயறு போட்டு கத்திரிக்கா போட்டு கொழம்பு இந்த மாரி ஏதாவ்து ஒண்ணு வெப்பாங்க வெள்ளிக்கிழம கட்டாயோ வந்து சாம்பார் அதே மாரி பாத்தீங்கன்னா சனிக்கிழம கட்டாயோ வந்து பூண்டு கொழம்பு இதுல வந்து ஞாயித்துக்கிழம வந்து அ ஆட்டுக்கறி இத வந்து ஒரு ஒரு வரிசையா ஒரு அட்டவணை போட்டு ஒவ்வொரு வாரமு இதுதா நாங்க ஃபா தொடர்ந்து பண்ணிட்ருப்போ நீங்க இந்த மாரி ஏதாவ்து பண் அந்த மாரி எதோ அந்த மாரி அட்டவணை போட்டு ப ஃபாலோ பண்ற மாரி எதா இருக்குங்ளா
நாங்க ஆக்சுவலா பெருசா ந்தா எங்க வீட்லலா அந்த மாரி அட்டவண கெடையாது அவ்ங்க டெய்லியு எந்தெந்த காய் அவைலப்ளா இருக்கு கடைக்கு நா போய் என்னென்ன வாங்குறோ அப்டிங்கறத பொறுத்து ரேண்டமா ஒரு ஒரு கொழம்பு வெப்பாங்க பட் ஆனா உங்களோட அட் டவண அவ்ங்க எப்டி அட்டவண ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா மேபி டெய்லியு வந்து ஒரு புரோட்டீன் பருப்புல புரோட்டீன் கெடைச்சிருது சோ அந்த மாரி சுண்டலு பருப்பு அ பிளஸ் வந்து இந்த சிக்கன் மட்டன் இதெல்லா சே த்தும் போது டெய்லி தேவையான ப்ரோட்டீன் கெடைச்சிருது பட்டு எங்க வீட்ல ரேண்டமா வெப்பாங்க பருப்பு குழம்பு
சேரி
நம்ம எப்டியு வாரத்துல ரெண்டு டைம் மூணு டை ரெண்டு டைம் ஆச்சி பருப்பு அதுக்கப்றோ பொரியலு புளிக்கொழம்பு ரசோ அந்த மாதிரி ரேண்டமா வப்பாங்க பட் ஆனா இவ்ளோ கொஞ்சோ பெருசா வந்து இவ்ளோ தேவயான புரோட்டீன் கெடக்கணு அது வந்து நம்ம கன்சிடர் கண்டுக்க மாட்டோம் பட் ஆனா அது அந்த மாதிரி கண்டுட்டு ஒரு ஃபிக்ஸு டேப்லாம் இதெல்லாம் இவ்ளோ இருக்கணு அப்டின்னு ப்ளான் பண்ணி பண்ணா ரொம்ப நல்லது தா என கேட்டா
நல்லாதாருக்கும் ஆனா அது மட்டும் இப்போ கொடும படுத்த மாட்டாங்க ஆ சாரனா பா த்தீங்கன்னா வீட்ல வந்து நைட்டு தினமும் தோச அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த தோச நார்மலா வந்து பண்ற தோச கெடையாது ஒரு நாள் வந்து கம்பு போ கம்பு போட்டு அரச்சு தோச ஒரு நாள் ராகி போட்டு அரச்சு தோச ஒரு நாள் சோள தோச ஒரு நாள் மக்கா சோள தோச இன்னொரு நாள் வந்து ஆ இன்னொரு நாள் வந்து இந்த மாப்ள சம்பா அந்த மாதிரி ஏதாவது அரிசிருக்கு அத வந்து அத போட்டு தோன்னு சொல்லி ட்டு தினமு தோச சாப்ட்டு சாப்ட்டு தோசயே வெறுத்துருவோ அந்த அளவுக்கு தோச சுடுவாங்க ஆ வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் இந்த இட்லி மாவு எல்லா அரச்சு நாங்க செய்வோ ஆனா இன்னக்கி அரச்சோன்னா அடுத்த நாள் நைட்டே காலி பண்ற மாரி பண்ணிருவோ ஏன்னா எங்க வீட்ல வந்து இப் பவும் வந்து இந்த குளிர் சாதன பெட்டி வந்து வாங்காமே இருக்கு இப்ப வரைக்கும் நாங்க வாங்கவே இல்ல எங்க அப்பா ஆ வாங்க கூடாதுன்ற ஒரு கட்டாயத்திலேயே இப்ப வரைக்கு வச்சிருக்காரு எங்களயு செரி எங்அப் பா வீட்லயுமே இல்ல ஏன்னா வந்து அது வந்து நோய் வெல குடுத்து தத்து வாங்குற மாரி உனக்கு தேவையான காய்கறி தினமும் போய் வாங்கிக்கோ உனக்கு என்ன வேணுமோ நீ கடைல வாங்கிக்கோ எதுக் தீ வாங்கிட்டு வந்து வீட்ல பதப்படுத்தி அத வந்து நீ சாப்டுற அது வந்து கெட் அது வந்து தேவயில்லாம உனக்கு ஒடம்ப கெடுக்கிறது தான அப்டின்னு சொல் சொல்லி இப்ப வரைக்கு அது வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நானு அதனால மண்பானை தண்ணி தா உபயோகப்படுத்துவோ காய்கறி தினமும் கடைல போய் தினமும் வாங்குவோம் ப்ரெஷ்ஷா அதே மாரி பாத்தீங்கன்னா சாப்பாடும் எதையும் வந்து ச அப்டி நம்ம அப்டிப்டியே அடுத்த நாள் சாப்பிட்ணு அப்டின்னா ஒரு நாலஞ்சு தடவையாது அது அடுத்த நாள் சாப்பறதுக்குள்ள நாலஞ்சு தடவையாவது நம்ப அப்போ ரொம்ப சு சூடுபடுத்திக்கிட்டே இருப்போம் இதுனால வந்து கெட்டு போறதுக்கான வாய்ப்பும் இல்லாம போயிரும் பிரிட்ஜுகுள்ள வெக்கணு குளிர் சாதன பெட்டிக்குள்ள வெக்கணும் கேணும்ன்ற ஒரு வாய்ப்பு இல்லாமே போயிரும் நீங்க இந்த மாரி குளிர் சாதன பெட்டி எந்த மாதிரி யெல்லா உபயோகப்படுத்தருக்கீங்க
ஆ நாங்களு ஃபர்ஸ்ட்டெலா குளிர்சாதன பெட்டி இல்லாத டைம்ல நார்மலா மாவாட்டுனா ரெண்டு நாள் மூணு நாள் அ மேக்சிமம் அதுக்குள்ளே காலி பண்ணிட்டு இது பண்ணிட்டு ருந்தோம் அதுக்கப்றோ இந்த குளிர் சாதன பெட்டி வந்ததுக்கு அப்றோ செரி ஆ மாவெல்லா காய்கறி எல்லா வாங்குனா கொஞ்ச நாளைக்கு வெச்சுக்கலா மாவெல்லா வாங்குனா ஆ கொஞ்சோ சேத்தி ஆட்டி வெச்சுட்டா அடிக்கடி இந்த மாவாட்ற வேல மிச்சோ அந்த மாரி கொஞ்சோ இந்த ஆடம்பரத்துக்குள்ள போகணு அப்டின்னு நெனச்சு குளிர் சாதன பெட்டி இதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோ சோ அது வாங்குனது இருந்து காய்கறி மாவு பாலு அதெல்லா கொஞ்சோ அதிகமா இருந்துச்சு அப்டின்னா காலையிழுத்துக்கு யூஸ் பண்ணது போக நைட்டுக்கு பால்லாயிருந்து அப்டின்னா ஆ குளிர் சாதன பெட்டில வெச்சிர்றது காய்கறியுமே வந்துட்டு கொஞ்சோ சேத்தி வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்டின்னா அதையு குளிர் சாதன பெட்டில வெச்சு ஒரு ரெண்டு நாள் யூஸ் பண்றது ஒரு நாலு நாள்க்கு அந்த மாரி கூட எக்ஸ்டன்டு பண்ணி யூ பண்ணுவாங்க அப்றோம் அதா இந்த மாரி‌ தா ப் அ ஆக்சுவலா அது நல்லப் நல்ல பழக்கந்தா. உங்க அப்பா வந்து இந்த மாரி எந்த பிரச்சினியு இல்லாம இருக் னு அப்டினு இதெல்லா எதிர்காலத்த ல அம் எதிர்காலத்துல எந்த ஒரு நோயு வரக்கூடாதுன்னு கரெக்டா உ அ ஆ இப்பவே வந்த அதுக்கு ஆ க் அது அந்தப்
என்னன்னா கண்டிப்பா கண்டிப்பா ஆனா இது வந்து முத்தா மில் முன்னாடி எல்லா வந்து இந்த மாரி பழக்கங்கள் வல் வரல இப்ப வந்து ஆனா முன்னாடி எல்லா இந்த பழக்கோ இர்ந்ச்சு. இந்த மாதிரி அட்டவணை வந்து கண்டிப்பா இருக்கு ஆனா இந்த தோசை வகைகள் வந்து இப் பதா வந்து அதிகமா சேத்துருக்காங்க பாத்தீங்கன்னா ஏ பைய இப்ப பொறந்ததுல இருந்து சாப்பறதுல்லா இப்ப சாப்பாடு அப்டினா வீட்ல இருக்கற்து சாப்பட்றப்போ என்ன ஆகுதுன்னா அவனு இந்த மாரி தோசை சாப்ட்டு பழகிட்டா அதே மாரி பாத்தீங்கனா ஆ சாப்பாடு வந்து எங்க அப்பா வந்து மாப்ள சம்பா அரிசில கொஞ்சோ சா ப்பாடு ஒரு நாள் சா கேப்பாரு அ அந்த மாரி அரிசி கேக்குறப்போ செஞ்சு குடுக்குறப்போ இவனு வந் து அது என்மோ வித்தியாசமா இருக் சொல்லிட்டு அதையு சாப்புடுவா அத சாப்புடுவா கம் களி குடுத்தா களி சாப்புடுவா அந்த மாரி எல்லாத்தைமே சாப்ட்டு பழகிருக்கா. அதனால வந்து எங்குள்க்கு அதுல ஒரு சந்தோஷோ எவனுக்கு வந்து இந்த இதுல்லா கொஞ்சொ ஒடம்புல ஏறுது அப்டின்றது நீங்க இந்த மாரி எதாது துவ் இந்த மாரி வித் தியாசமான உணவுகள் நீங்க சாப்ட்டு பழகிருக்கிங்ளா?
ஆ நானுமே இது பெருசா வந்து ஃபுட்டுல என உணவுல வந்து இந்த மாரிதா எடுத்துக்குணு இந்த ஹெல்த்தி ஃபுட்டு எடுத்துக்குணுங்கற கான்சியஸ் இல்லாமதா இருந்தே. ஒரு டூ இயர்ஸ் பிஃபோர் முன்னாடியே வந்துட்டு நா வந்து கொஞ்சோ ஃபிட்ன ஒடம்ப கொஞ்சோ பாத்துக்குணு ஹெல்த்தியா சாப்புன்னு. அ ஒடம்புக் கண்டத சாப்படக் கூடாது அந்த மாரி டிசைட் பண்ணதுக்கப்புறோ அ டெய்லியுனா காலைலன்னா கொஞ்ச நாள் ஒரு ஒரு ஆறு மாசோ தொடர்ந்து அ ஒயிட் ரைஸே இல்லாம கருப்பு கருப்பு கவுனி அரிசி மட்டுந்தா காலைல்த்திக் கருப்புனுக் கப் க் க் கருப் கவுனி அரிசி மதியோ அதயே கொண்டு போய் தயிரு ஊத்தி சாப்பட்றது. நைட்டு வந்து சாப்பாட்ட கட் பண்ட்டு ரெண்டு முட்ட பாலு இல்ல ஃப்ரூட்ஸ் எதாச்சு சாப்பட்றது. அந்த மாரியே ஒரு ஆறு மாசோ வெறு டயட்லியே இருந்தே. அ தேவையில்லாத எக்ஸ்ட்ரா கேலரி எக்ஸ்ட்ராஸ் எதுமே சாப்படாம ஒடம்புக்கு இவ்ளனா இவ்ளதா அதே மாரி ஒரு ஆறு மாசோ ஃபாலோ பண்ணே. பட் ஆனா என்ன ஆயிர்ச்சு ஒரு மாரி சாச்சுரேட் ஆயி போச்சு எனக்கு அ அ தொடர்ந்து அதயே ஃபாலோ பண்ணி கொஞ்ச ஆ வாய்க் புடிக்காம கொஞ்சோ டீவியேட் ஆனே க் ஏ சே கொஞ்சோ ஆ லைட்டா இத சாப்புடுவோ லைட்டா சாப்புடுவோ சாப்புடுவோ சாப்புடுவன்னு அத அப்டியே விட்டுட்டு இக்வ அப்ப வந்து ஆனா அந்த ஒரு ஆறு மாசோ செம்மையா இருந்துச்சு பாடி வந்து ரொம்ப அ எப்புமே வந்து ஒரு எனர்ஜிட்டியா எனர்ஜிட்டிக்கா புத்துணர்ச்சியாவே இருந்த மார்ருந்துச்சு. நமக்கு ஃபீல் ஆகவுல்ல ஒரு நமக்கே தெரியு பரவால்ல நம் நம்ம ஒடம்பு இவ்ளோ இப் எப்புமே இந்த மாரி ஒரு ஹே அ ஹெல்த்தியா இருந்த மாரி ஆ லேசா இருக்கு கரெக்ட்டு லேசா இருக்கு நமக் தெரியு இவ்ளதா ஃபுட்டு உள்ள போதுனா நம்ம இவ்ளோ ஒர்க் பண்ணிருவோ அந்த அந்த மாரியே உ அ ரொம்ப கேல்க்குலேட்டிவ்வா இருக்க ஆரமிச்சிட்டே ஆனா அது க்கப்புறோ கொஞ்சோ விட்டே விட்டே விட்டே அப்டியே ஆனா வந்து சுகர் சேத்திக்கவே மாட்டே நா இன்னுமே வந்து ஆமா சுகர் விட்டுட்டே அ ஒரு ரெண்டு வருஷோ ஆவ்ப்போது. எதுலயுமே ஆட் ஆகாது அ நம்ம வெள்ள சக்கர சேத்திக்காம
சக்கர வந்து பாத்தீங்கன்னா சேத்துக்காம இருந்தா ஒடம்பு எலைக்கு இதல்லா வந்து நா வந்து அத வந்து து பெருசா தி திங்க் பண்ல ஏ தெரியுங்களா நா வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து இனிப்புன்றது வந்து எனக்கு புடிக்காது அப்டின் பாத்தா நா இந்நேரோ வந் து ரொம்பவே ஒல்லியா இருந்திருக்கணு நா வந்து எப்பமே இனிப்பு சேத்துக்க மாட்டே நா வந்து சாப்பற்ற உணவு இதுனா உப்பு புளிப்பு காரோல்லா அதிகமா சாப்டுவே ஆனா வந் து இனிப்புன்றது வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த ச இனிப் பு பண்டங்கள் எதுமே சாப்டாமதா வளந்தே இது சாக்லேட் சாப் டுவே ஆனா வந்து இந்த ஸ்வீட் வகைகள் வந்து அது என்ன டேஸ்ட்ல இருக்குன் கூட எனக் தெரியாது அதுனால வந்து அத நா சாப் ட்டு பழகாதனால அது சாப்ட மாட்டே கூல் ஐஸ்கிரீம் சாப்பட மாட்டே டீ குடுச்சு டீ வந்து டீ காஃபில்லா குடிக்க மாட்டே அப்டியே குடுச்சாலு டீ குடுச்சன்னா என்னைக்காவது ஒரு நாள் டீ குடிப்பே அதுல சக்கர கம்மியா போட்டுதா குடிப்பே அதே மாரி பால் குடு ச்சா சுத்தமா சக்கர தோண் ஒரு ஒரு லீ இத்துனூண்டு கூட ஒரு சக்கர போட மாட்டே பால வந்து சுட சுட அப்டியே குடுச்சுருவே நானு அதுனால அது சாப் சாப்டாம இருந்து வந்து எ ஒடம்பு ஒண்ணு அந்த அளவுக்கு வந்து எளச்ச மாரி எனக்கு ஒன்னு தோணல ஆனா எல்லாருமே சொல்றாங்க அந்த ஆ அது இனிப்பு சாப்ட்டா கொறையு சாப்டாம இருந்தா கொறையுன்றது வந்து அதல்லா வந்து எனக்கு ஒண்ணு வித்தா தா தெரியுது நீங்க என்ன நெனைக்கறீங்க
இல்ல எனக்கு ஆக்சுவலா நா ப ப்ராக்டிக்கலா நா ஒரு அ அரோண்ட்டு ஒரு சவன்டி ஏய்ட்டு இல்ல எ எ ஏய்ட்டி கிட்ட போறளவுக் இருந்துச்சு எ ஒடம்பு ஆனா நா சுகர விட்டுட்டே நா சுகர கம்ப்ளீட்டா விட்டுட்டே எதுமே கெடயாது ஆ எல்லா ஆமா சுகரயு விட்டுட்டு ஒரு ரெண்டு மாசத்துலயே எனக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெருஞ்சது ஒரு மூணு மாசோ நாலு மாசத்துல ஒரு ஏய்ட் நைன் கேஜிஸ் கொறஞ்சுட்டே சிக்ஸ்டி ஏய்ட்டு சிக்ஸ்டி சவனு அவ்ளோ தூரொ கொறஞ்சுட்டே அ ஆமா சுகர் ஃபுல்லா விட்டுட்டு நா வந்து ரொம்ப சுகரு
கொறைலன்றது வந்து எனக்கு தெரியல
மேபி நீங்க ஃபர்ஸ்ட்ருந்தே அந்த சுகர விட்டதுனால ஒங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெர்ல ஆ நா வந்து சுகர விட் டு பிளஸ் வந்து இந்த ஒயிட் ரைஸ் எல்லாத்தயுமே அட்ட டைம்ல விட்டு பிளஸ் கொஞ்சோ வாக்கிங்
சேர் சேர் எனக்கு எனக்கு கொஞ்சோ வேல இருக்கு நா அப்றௌ கூப்பரே வக்கிறீங்களா
ஆ ஓகேங்க ஓகே ஓகே ஓகே ம்